ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கேமா நீங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்டாச்சா
உம் சாப்ட சாப்ட உம்
உம் உம்
கேகே அப்றோம் எப்டி எப்டி சொல்றது ம் ம்
இன்னக்கு எது பிளான் இருக்கா
இன்னிக்கு என்ன பிளான் எதுவு இல்ல கொஞ்சோ ஒர்க் இருக்கு சோ அத முடிச்சுட்டு அப்டியே ஏதா போ வேண்டிதா பிளான் பெருசா இல்ல
செர் செரி
இப்போ போறபோக்குள்ள போகவேண்டிதா பெருசா பிளானு அப்டிங்கறது எது இல்ல உங்களுக்கு ஏதோ பிளான் இருக்கு கணிக்கி செரி செரி உம் உம் உம்
பாத்துட்டு இருந்தா அப்போதா ஒரு சில விஷயத் தோணுச்சு நம்ம மைண்டுக்கு நல்ல பவர் இருக்குல்ல
ஆமா ஆமா உண்மதா ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்கள அந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா
அதாது படோ அப்டின பாத்தீங்கனா நமக்கு ஒரு ஈஸியா பாத்தோன்னு கப்பனு பிடிச்சிக்கிற ஒரு மைண்ட் செட் அத படத்த தா வரோ எப்டி சொல்றதுன நம்ப எவ்ளோ தா படித் சாலோ அது வந்து மண்டைல ஏறிக்காது படத்துல பார்த்து கத்துக்கிட்டு நம்ம அதை பண்ண பலங்கள்லா உண்டு சொல்லப்போ அத மாரி பாட்டு படத்துல பாத்தீங்கனா நம்ளுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்ட திருக்குறள் ஒண்ணு வரோ ரெண்டு திருக்குறள் அன்பிற் க்கும் உண்டோ அப்டிங்கிற ஒரு அந்த ஒரு பாட்டு வறோ அந்த திருக்குறள் வரோ அந்த திருக்குறள் இப்ப அந்த தீவிர ஒன்னோ திருவுள் நம்ம மனப்பாடமா தெரிது ஆனா அந்த திருகுறள் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அந்த திருகுறள் மனப்பாடம் பண்றதுகு அவ்ளோ கஷ்டப்பட்டோ வினைய்தாண்டி வருவாயாங்கிற படத்துல பாத்தீங்கனா அந்த பாட்டு வரோ அந்த பாட்டுல பாத்தீங்கனா அந்த திருக்குள் ரெண்டு திருக்குள் வரோ அது வந்து இப்ப மனப்பாடமா தெரியுது அர அசால்டா சொல்றோ ஆனா நம் ஸ்கூல் படிக்கும் போது அது ஏழு அதிகரோ அந்த ஏழு இது எலுதுறதுக்குள்ள நம்மளுக்கு படாதப்ப உசுறு போய் உசுறு வந்துடோ அ பாருங்கல படிச்சு முடியா படிச்சு நம்மளால கத்துக்க முடியாது நம்மள கேட்டோ இல்ல பாத் தூ கத்துக்கிறோ அப்படின்னா நம்ம மைண்ட் எப்டி அந்த கண்ட்ரோல் ஆகுது எப்டி நம்மள வாட்ச் பண்ணுதுன்னு பாருங்கள எப்டி நம்ம கொண்டு போதுன் பாருங்களே
அதுதா அதுதா இப்ப நா எனன அது மாரி நீங்க ஆமா நம்ம வந்து ஒரு சில விஷயத்த கத்துக்கறது வந்துட்டு அந்த மாரி நமக்கு புடிச்ச விதமாவோ வேற விதமாவோ கத் த்துக்கிறப்போ உம் ஈசியா மைன்ட்ல ஏறிக்குது
ஏரிக்குது உம் உண்மதா உண்மதா
எடுத்துக்கோங்க ஒரு நம்ம நாலு விஷயொ சொல்றதுக்கு ஒரு யூடியூப்பி லேருந்து ஒரு வீடியோ பாத்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக் கு அது அவங்களுக்கு ரொம்ப மைண்ட்ல ஈஸி கே எடுத்துக்கறாங்க இப்ப இந்த நல்ல பழக்கம் வழக்கம் இதெல்லா வந்துட்டு நம்ம சொல்லி குடுக்கறோ டெய்லி சொல்லி கொடுத்து ட்டா இருக்கு அதவிட அந்த படத்துலயோ ஒரு அத அவ பாத்து பழகும்போது ஹலோ அவங்களாலே அத ஈஸி ஸியா கத்துக்கறாங்க எதா இருந்தாலு
அந்த அத அதா உஹ் ம் ம் ம் உண்மதா உண்மதா யூடியூப்ல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னுல்ல இப்ப நம்ம எல் கே ஜி யூ கே ஜி பஸ்டாண்டர்ட்ல்லா பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரைம்ஸ் வரு மனப்பாடம் பண்றதுக்கு இப்பல்லா அது எல்லாமே ஒரு வீடியோ ஒரு வீடியோ மாரி கிராபிக் டிசைனிங் பண்ணி அது பாத்தீங்கன்னா இப்ப ரைம்ஸ் ஸெல்லா வந்துருச்சு கொழந்தைங்கள்ளா அத பாத்துத்தா இப்ப கத்துக்
ஆமா அதே மாரி அவங்களுக்கெல்லா ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுலருந்தே காதுல கேட்டு கேட்டு கேட்டு கேட் டு மனப்பாடமே ஆயிரு
மனப்பாடமே ஆயிடுது ஆமா நம்மள்ளா ஒரு ரைம்ஸ் மனப்பாட பண்றதுக்குள்ள போதும் போதுன் ஆயிடு நம்மளுக்கு ஆனா இப்ப எல்லா ரைம்ஸும் சொல்றாங்க உம் ம்
ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பழைய ரைம்ஸ் எடுத்து ஓ இது அந்த வார்த்தையா நா இப்படி பாடிட்டு இருந்த அப்படின்னு நெறையா ரைம்ஸ் நா திருத்தியிருக்கே ஏனா அப்ப நமக்கு வந்து ஒரு தெரியாது சும்மா அலாஸ்லிப்பிங்க அல்லா ஸ்லிப் டிம்மு பாத்த ஆல் ஆர் சில்லிபிங்
ஹ்ம் உம்
உனக்கு தெரியாது அவங் அவர் சொல்லி குடுக்கற டியூன் அப்டேய ஏதோ ஒரு வார்த்தைய போட்டு நம்மபாட்டு பாடிட்டே இருப்போம்
உம் ஆனா இப்ப எல்லாம் ராகமா நல்லா
ராகமா உம் நல்லா அழக வார்த்தையும் நல்லா பேசுறாங்க கொழந்தைங்க ம் என்ன இப்ப வரா ப கிலாம் வந்து ரொம்ப வைரஸ் அதிகமா இருக்கு அது ஒண்ணுதான் மைனஸா இருக்கு
உஹம் ம்ம் அது ஒண்ணு இருக்கு மெயின் இன்னொன்னுன்னு பாத்தீங்கன்னா இந்த லவ் ஸ்டோரிங்கறத கொண்டு வந்துடாங்க சோ அது ஒன்னு இருக்கு அது கொழந்தைங்க போய் பாக்கும்போது ஒகே இப்பதான் இருக்கனும் போல கலாஜ்னா இப்படிதான் ஸ்கூல்லாம் நனைச்சு கிறாங்க சோ படத்துல வர மாரி பண்ணணும் ட்ரை பண்றாங்க சோ அதுவும் ஆனா நம்ப அது குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அப்படிதான் பாத்து அப்படிதான் விரும்புறோம் படத்தை நம்ம ஏன்னா நம்ளுக்கு க்கு ஒரு பைட் சீன் இல்ல ஒரு ரொம இது இல்லன்னு வச்சுகோகளேன் நம்மளுக்கு படம் பாக்கற இன்டெஸ்ட்டே இப்ப இருக்காது இப்ப இருக் கா கால கட்டத்தில அப்படின்னும் போது காலத்து ஏத்த மாரி பாக்கறாங்க பட் நம் ஒரு என்டர்டைமென்டா மட்டும் பாத்தனமோ நமக்கு வந்து எடர்டயன்மெண்டாவவேபோயிடும் நம்ம லைஃப் லைஃகுள்ள அத கொண்டுவண் ட்டம்மா நம்ம கண்டிப்பா அதுக்கு ஏத்த பின்னவலைவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்
உம் கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு உம் அந்த இப்ப என்ன ரீசண்டா ஒரு படம் வந்துடு ஸ்கூல் படிக்கிற மாரி கத வரும் ச்சு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கறேன் அஹ் அந்த படம் லாம் ப பாத்துட்டு ச்சு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போறான் ஆன அவ அவனே வந்து அவன் ப்ரண்ட்ஸ் கூட எப்படி சுத்துவாங்க ஆஹ் ஆன் எனக்கு ப்ரெண்ட்ஸ் இருப் பாங்க இந்த மாரி தான் இருப்பாங்க விட்டுடிருப்பேன் இதெல்லாம் வந்து ஒரு பையன் பேசுறான் அவனுக்கு என்ன மீனிங்ன்னு தெரியாம பேசுறான்னா படத்த பாத்துதானே
அந்த அந்த அந்த உஹ் உஹ்
ஐயோ அது வந்து ரொம்ப உம் ஒரு ரொம்ப இதாவும் இருக்குது நெகட்டிவ்வான விஷயமும் நிறையா இருக்குது அது என்னதா வந்து நம்ம எப்பனாலும் போன இதெல்லா அவங்க கையில இருக்கிறதுனால நம்மள மீறி அவங்க ளுக்கு அது போய் சேந்துருது
இந்த உண்மைதா உண்மைதா அது அவங்களே மாத்தியது நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அதாவது டிவியில வந்து நல்லத ஒன்னு யாரு பார்க்க மாட்டாங்க ஒரு கிரைம் தில்லர் இல்லனா ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி இது மாதிரி போனா நம்ம இன்டெரெஸ்ட்டா பாப்போம் அந்த மாரிதான் நம்ம கொழந்தைகளும் இருக்கும் நல்லது சொன்னா யாரு கேட்டுக்க மாட்டாங்க பட்டாதா திருந்துவாங்க அப்டினு சொல்வாங்க அந்த மேரிதா நம்ம நல்லது சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க அதுல இருந்து ஒரு அந்த அதுல இருந்து ஒரு ஒரு பாடம் கத்துக்கிட்டா மட்டும்தா ஒரு பெண் விளைவுகள் அனுபவிச்சா மட்டும்தா ஓக்கோ அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த மாதிரிலா பண்ணக்கூடாதுன்னு அப்போதா அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வலிய ஏன்னா நாம்பலே அப்படித்தான் இருந்தோ நம் வீட்டுல பெரியவங்க சொல்லு கேக்காம நம்ம பட்டுதான திருந்துனோ சோ அந்த மாதிரி தான அவங்களும் ங்கி ஆவனு நாம இன்னைக்கு சொன்னா போய் செரின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கப்றோ அவங்களுக்கு வந்து அதே மைண்ட் செட் இருக்கானு கேட்டா இல்லல
ஆமா ஆமா இந்த கிரைம்மு அந்த மாரி பட போனாலு அதுவு பயமாத பாத்துட்டு என்ன கத்துக்குவாங்களோ இங்கன மாரி ஒரு எ எத பாக்கறது எந்த மாதிரி நம்ம பாக்கறதுனே புரி இல்ல
அந்த மாரிதா இருக்கு நா இது எப்டி சொல்றது ஒன்னு புரியல
நமக்கே ம் ஆமா இல்ல நமக்கே வந்து ஒரு படம் பாக்குறோனா அதோட எபெக்ட் வந்து ஒரு ரெண்டு நாளாவது இருக்குதுல்ல
ம் ம் ம்
பேய் பட பாத்தாலு செரி இல்ல ஒரு கிரைம் மூவி பார்த்தாலு யார பாத்தாலு ஒரு பயோ அந்த மாரி வர் தாக்கட்டும் ஒரு பேய் படம்பாத்தா தனியா தண்ணிகுடுக்க உனா கூட பய
பயம் வந்துரு உம் உம் உம் ஹம்
இருப்போம் பல இடமா இருக்கும் ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு பயம் வரும்
ஹம்
அந்த மாரிலா நமக்கே அது பாதிப்பு கொடுக்கும்போது ம் சந்தோஷமா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைண்டு ஃப்ரீயா இருக்ல்ல
என்டேர்டைன்மெண்ட் என்டேர்டைன்மெண்ட் பாக்கணும்னு சொல்றாங்க அதா இது
ஒரு நாலு நாள் அவர் பார்க்குறீங்க அன் சீரல்ல வேணும் ஒரு எப்டி சொல்றது ஒரு அப்பாக்கும் ம் பையனு சண்டை வர மாதிரியே ஒரு இது போட்டுட்டே இருந்தா நம்ம அப்ப எப்படிதான் சரி அடுத்த நாள் அந்த அப்பா பார்க்கும்போது அது அந்த சீரியலோட ஒரு எஃபெக்டேதா நம்ம பாார்ப்போம்
உம் உம் உம்
ஒரு அந்த அந்த சீரியல இருக்க நம்ம அப்பாகிட்ட கட்டுற மாதிரியே இருக்கும் அந்த ஒரு ஆனா அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரல்லாம் வந்து சீரியல் ஒரு மாமனார் மருமக மக இதா இருந்தா கூட மாமியா அந்த மாரி அவங்க நடந்து காட்டி கூட அந்த சீரியல்ல பாத்து பாத்து பாத்து நம்ம வந்து இந்த மாரி கேரக்ட்டர் மாமியார் கேரக்டர் அப்டின்னு சொல்லி அது ஒரு போட்டி அந்த இதுக்கே போயிடுது ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம லைஃப்லயே வந்து ஆயிடுது
ம் ம் ம் ஆமா ஆமா தான் வந்து ஒன்னோனு பத்தே சீரியல் வந்து யாரையுமே எந்த ஒரு சீரியல் பாத்தீன்னா நல்ல வழியில் காட்ட மாட் அவங்க மாமியார் மாமா வரதங் அந்த இல்ல எப்டி குடும்பத்துக்குள்ள கொழப்பத்த உண்டாக்குறது இல்ல எப்படி கொள்ள அடிக்கிறது அப்படிங்கிற மாரிதா சீரியல்ல கொண்டு வராங்க ஒழிஞ்சு இந்த மாரி யாருக்கு நல்லது கொண்டு வர மாட்டோ அந்த சீரியல் பாத்து நிறைய குடும்பங்கள் அழிஞ்சதெல்லா உண்டு அதே மாரி பண்ணிட்டு என்ன பண்ணா பா வீட்ல போய் சீரியல் பாக்கணு யாரா இருப்பாங்க பெரியவங் மாமியாரு இல்ல மாமனாரு பாப்பாங்க சோ அப்டிங்கும்போது அங் பார்க்கும் போது என்ன பண்றாங்க அவங்கள்கு அவங்க கொடும படுத்துறதா பாக்குறாங்க ஓ இப்படிலா பண்ணணு போல அப்டின்னு சொல்லி அவங்க என்ன ஆகுது ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலு அந்த ஒரு நா அந்த ஒரு இன்சிடென்ட் அவங்களுகு நியாபக வந்துருது இந்த மாதிரிலா பேசினாங்கல்ல நாமளு பேசுவோ மாமியார்னா இந்த மாரிதா பேசனு போல அப்படின்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க அது ஒரு ஆக்டிங் அது ஒரு சீரியல்னு யாரும் பாக் மாட்டிக்கிறாங்க நெஜ லைஃப்ல வந்து அத வந்து இன்குலூட் பண்ணிக்
கண்டிப்பா அப்டே அந்த எமோஷன்லா தெரி க்கும் பார் குமுதே வந்து அதாவது நம்மள ஏதோ ஒரு கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து சீரியல்ல ஒரு சந்தோஷ் வந்தா நம்மளும் சந்தோஷமா இருப்போம் கோவப்பட்டா நமக்கு ஒவ்வொரு டென்ஷன் ஆவு எல்லாமே அப்டியே நடக்கு
ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஒரு நாள் பாப்பேன் இல்லனா பைத்தியம் புடிச்ச மாரி ஆயுடுவாங்க அய்யோ அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, அச்சசோ அந்த பையனுக்கு என்னாச்சு கலயாணாச்சா தெர்லயே அப்புடி ப் அடிம வளருவாங்க என்னன்னு கேட்டா சீரியல்ஸ் சொல்லுவாங்க எதோ பக்கத்ல நடந்த மாதிரே சொல்லுவாங்க ஏதோ பக்கத்து வீட்டுக்கார பயனுகு நடந்தமாதிரியே சொ சொல்லுவாங்கள்
அதா அதா அதா அதா
அ சரி சரி சோ இந்த மாதிரி காலகட்டங்கல்லாம் மாறிட்டு என்ன பண்றது அது
ஆமா இப்ப சொல்லபோனா லேடிஸ்க்கு ஈக்குவலா ஜென்ஸ் எல்லாரு இம்மே வீட்ல இவுங்கதான் அவுங்கதான் இங் இதால இவுங்க தான் பாப்பாங்கல்லா கிடையாது எல்லாரும் சின்னமா கொண்டு எல்லா சீரியலூ
பாக்குறாங்க ம் ம் உ ஆமா ஆமா சேரி சேரி‌.. சேரி ஓகே நாம தொடர்ந்து பேசுவோம் ஒகேங்களா நன்றி நன்றிங்க ம்